ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம்மா
வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
கெ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க
ம் ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்குறாங்மா
நானு நல்லா இருக்க எங்க ஃபேமிலியு நல்லா இருக்காங்க
ம் ம் ம்
அடுத்து சுகாதார மையத்த பத்தி பேசலாமா
ம் சொல்லுங்க
சுகாதாரத்தினால் ஏற்படும் நன்மை கள்
அ சுகாதாரன்னா வீட்ல வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ஜு இருக் இல்லியா இப்ப ஃபிரிட்ஜுக்கு பின்னாடி வந்து கரண்ட் ஆப் ஆயிச்சுனா தண்ணி கொஞ்சோ நிக்கு
ம்
ரன்னிங்ல இரு இருந்தா ஒ ஒன்னு ஆகாது குளிர் சாதன பெட்டிக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் குடுத்துருப்பாங்க
ம்
அந்த பாக்ஸ்ல கரண்ட்டு ஆப் ஆயிடுச்சுன்னா தண்ணி தேங்கு
ம்
தண்ணி தேங்கும்போது என்னாகு அது ரெண்டு நாள் மூண் நாள் அப்டியே தண்ணி இருந்துச்சுன்னா அது சின்னதா ஒரு புழு உருவாகு
ம் ம்
அந்த புழு வந்து நாலு பட பட கொசுவா மாறு
ம்
அந்த கொசு வந்து நம்ப வீட்ல தான இருக்கு ஃபிரிட்ஜு குளிர் சாதன பெட்
ஆமா
அந்த கொசு வந்து வீட்டுக்குள்ள நாம்ப படுக் க்கும் போது வந்து கடிக்கு
ம்
அப்புறோ என்ன ஆகு நம்பளுக்கு தா டெங்கு அந்த மாரி வரு
ம் ம் ம்
அந்த மாரி எம் பையனுக்கு வந்துருக்குது அதுனால அனுபவத்துல சொல்ற அப்ப நாம்ப என்ன பண்ணனு கரண்ட்கப் பயக்கும் போது நம்ம வீடு சுத்தம் பண்ணும் போது அப்பப்ப அந்த குளிர் சாதன பெட்டிக்கு பின்னாடி இருக் தண்ணிய வெளியே எடுத் டு கிளீர் பண்ணி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணு
ம்
என் பையனுக்கு டெங்கு ஃபீவர் வந்து அத கவனிக்காம உட்டுட்ட நானு
ம்
ரொம்ப சிரமப்பட்டு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போய் தா காப்பா காப்பாத்தி விட்
ம் ம் அதனால அ டாக்டர்ன்னு சொன்னாரு நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டீங்க
இல்ல டாக்டர் சொன்னதே இல்ல டாக்டருங்க வந்து நம் ப்ப வீட்டு பார்க்க மாட்டாங்க தானே
ம் ஆமா ஆமா
ஆ நம்மளுக்கு யாருன்னா சுகாதாத்து சுகாதாரத் துறைனா பேரூராட்சியில இருந்து நம்ம வீடு வீட செக் பண்றதுக்கு வருவாங்க
ம் ம்
என்ன பின்னாடி தண்ணி இருக்குதா ஃப்ரிட்ஜிக்கு பின்னாடி தொட்டியில புழு இருக் கா அப்படின்னு வந்து பாக்குறாங்க வீடு வீடு
ம் ம்
அவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு போனது இந்த மாரி வைக்க கூடாது
ம் ம்
பார்த்துக்கோங்க ஃபரிட்ஜிக்கு பின்னாடி இதுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விழிப்புணர்வா சொல்லிட் போனாங்க
ம் ம்
ஃபாலோ பண்ணிக்கிறே நானு அப்பிருந்து ம் அப்பிருந்து ரொம் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அப்ப இருந்து நோட் பண்ணி அது இப்ப ஒரு ரெண்டு வருஷ ஆயிடுச்சு டெங்கு ஃபீவர் வந்து என் பையனுக்கு
சேரி சேரி
காரண ஏன்னா அந்த தண்ணிய தேங்க விடாம பாத்து அப்பப்ப எடுத்து சுத்தமா வச் சிக்கிறதுனால
ம் சர் சரி அதாவது ஒரு வந்ததுக்கப் றொ உங்களுக்கு நல்லா புரியிது சுகாதாரத்தினுடைய எப்புடி நல்லது நன்மை தீமை எல்லா
ம் ம் எப்டி இருக்கனு நம்ம எப்டி சுத்தமா வீடு வச்சுக்கனு
ஆமா
அப்டின்றது தொட்டியு வந்து அதே மாரி நம்ம வீட்ல கீழ டேங்க்கு தொட்டி இருக்கு எல்லார் வீட்லயு
ஆமா
அண்டர் கிரவுண்டுன் சொல்லிட்ருக்கு அந்த தொட்டிலயு புழு விழுந்திருக்கான் நம்ப அப்பப்ப பாக்கனு
அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ண கழுவுனு இல்ல ஆறு மாச ஒரு வர்ஷ
இல்ல ஒரு வருஷ்த்கு ஒரு டைம் கழுவுனா போது அத மூடியே வச்சுருந்தா ஒன்னு பிரச்சன இல்ல
ம்
நம்ப மூடாம தெறந்து வச்சுருந்தா அதுல போய் கொசுவ ஒக்காந்து முட்ட இட்டுடு
ம் ஹும்
மூடி இருக்குற தொட்டிய வருஸ்த்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணலா ஒன்னு
போது அது போதுமா?
ஆமா போது வருஸ்த்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணா போது
ம் ஹும் வருஸ்த்துக்கு ஒரு நாள் அது கிளீன் பண்ணு மிச்சொ வீட் டு மித்த மத்த துணி மணி தொவக்கிற்து மத்த சுத்திகரிப்பு எல்லா உங்களுக்கு நல்லா தெரியுமா?
ஆ தெரியு வீடு வந்து வாரத்துக்கு ஒரு நாளு நம்ப தொடச்சு சுத்தமா வச்சுக்னு
ம்
ஏனா வெளில பசங்கள்லா வெளயாடிட்டு உள்ள வராங்க
ம்
நாம வந்து பெரியவுங்க நாங்க நம்ப எங்க சுத்திட்டு வந்தாலு கால் நல்லா கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வருவோ
ம் ம்
அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொழந்தைங்க
ம்
விளையாடுவாங்க செய்வாங்க அப்டியே வந்து உள்ள நொழைவாங்க கால் கை கழுவ மாட்டாங்க நாம சொன்னா கழுவுவாங்க இல்லன்னா உள்ள வந்துருவாங்க
ம் ஹும் அப்சன்
விளையாட்ற எடத்துல கைல கால்ல எல்லாத்துலயு கிருமிகள் தூசி இப்டி இருக்கு ஒட்டி இருக்கு அத வந்து நம்ம சொல்ல சொல்லணு பசங்களுக்கு சொல்லணு சொல்லி வளக்கணு. அதையு மீறி நம்ம வாரத்து க்கு ஒரு நாள் நம்ப வீடு நாம சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம ஒடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சுத்தமு ஒரு காரணோந்தா.
சேரி சேரி ஓரளவுக்கு நல்லா சுகாதாரத்த பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ரொம்ப நல்லது. நீங்களு பசங்களுக்கு இத உபயோகப்படுத் துங்க சொல்லுங்க.
ஆ ஆ
அ நன்மை
ஆ ஆ
அதே மாதிரி சாப்பாடு விஷயத்திலு சுகாதாரமா இருக்கணு.
ஓட்டல்லல போய் போய் அப்பப்ப சாப்பட கூடாது.
ம்
ஓட்டல்ல போய் சாப்பட்றத தவிர்க்கணு. ஓட்டல்ல என்ன நம்மளுக்கு இந்த சாதத்துல வந்து சுண்ணாம்பு கலக்குவாங்கன் சொல்வாங்க. சோடா ம் சோடா கலக்கு சோடா கலக்குவாங்கன் சொல்வாங்க. அந்த கலந்தா என்ன பண்ணு எவ்ளோ பசியாக இருக்கு
பசி அதிகமாக்கு
சாதத்த வந்து கொஞ்சூண்டுதா சாப்பட முடியு நம்பளாலயே சா ப்பட முடியாது. ஏன் காரணோன்னா அதுல சோடா கல க்கறாங்க
அதிகமா சாப்படறதுனால அல்சர் உண்டாகு அந்த மாரி சாப்
ஆ சோடா கலக்குறாங்க அலசர் உண்டாகு பசியு வந்து பசி எவ்ளோ எடுத்தாலு அவ்ளோ சாப்பாடு நம்ளால சாப்பட முடியாது அங்க. அதே நம்ம வீட்ல சாதோ வடி ச்சு நம்ம சாப்ட்டு பாருங்க இன்னு கொஞ்சோ சேத்து சாப்புடுவோ.
ஆமா அது நல்லதுதா
ஆ இன்னோ கொஞ்சோ சேத்து சாப்டுவோ பொறியல் நம்ப அப்டி செஞ்சு டெய்லி கம்பல்சரி டெய்லி ஒரு பழோ எடுத்துக்கனோ நைட்ல படுக்கும்போது
வாரத்துல கொறஞ்சபட்சோ வாரத்துல ஒன்னு இல்லன்னா கூட வாரத்துல ரெண்டு பழமானா எடுத்துக்கோங்க வார தெனோ ங்க
டெய்லி நம் ப ஒரு பழோ சாப்டோன்னா நம்ப உடல்ல வந்து எந்த தொந்தரவு வராதா டெய்லி ஒரு பழோ இல்லனா வாழப்பழோ அத டெய்லி நம்ப சாப்பலா எப்டி நைட்ல படுக்குறதுக்கு முன்னாடி சாப்டு ஒரு பழோ டெய்லி சாப்டோன்னா
உம்
நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு ஒடம்புக்கு அத சாப்டா வந்து ஆ கழிவறைகள் வந்து நல்லா ஃப்ரீயா வரு ஆ அது டெய்லி ஒரு பழோ யூஸ் பண்ணா எந்த தொந்தரவு இருக் காது ஆ அந்த மாரி
பழம் வந்து நல்லா எவ்ளோ வேணாலு யூஸ் பண்ணா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க
ஆமா நல்லது
டது மத் துறோ இல்ல என்னோடைய அனுபவத்ல நானோ அத சாப்டா தா எனக்கு மோசன் கிளீயரா எந்த தொந்தரவோ இல்லாம எனக்கு இதா ஆகுது சுகர் இரு க்குது எது ஆகாது அ தா இந்த மாரி
சுகர் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா சுகர் இல்லாத பழத்த த்த சாப்டனு
இல்ல இல்ல நா சாப்ட்டுட்டு தா வர்றே பழத்தயு சாப்டுறே மேனேஜ் பண்றே ஒன்னு பிரச்சன
இல்ல சுகர் இருக்கு அப்டின்னு ஒருவேள உங்களுக்கு கம்மியா இருக்கலா ரொம்ப ஜாஸ்தியா இருக்றவுங்க எப்டி சாப்புல்லான்னா
அதிகமா தா சாப்புட கூடாது அம்மா அதிகமாதா சாப்புட கூடாது தவிர ஒரு ஒரு பழ ஆட் பண்றதுனால சுகர் இருக்றவுங்க கூட சாப்புல்லா ஆனா அளவா இருக்குறப்பவே அத கன்ட்ரோல் பண்ணி ஒடம்புல இக்கிற ஆ சத்துக்கள சத்துக்கள் வெளியேறாம கெட்ட சத்துக்க கெட்ட இத வெளியேத்தனு அதுனால அந்த பழத்த சாப் புறதுனால ஒன்னு பிரச்சன இல்ல பழம் வாங்கி ஒடம்புக் கெழுதி கெடுதி பண்றதில்ல எல்லா பழமு நல்லத்தா அதிகமான சு போடா இனிப்பி சாப்புடு கூடாதுன் சொல்வாங்க அது அது அதிகமா தொந்தரவு அதுனால வருதுன் தெரிஞ்சா அது கன்ட்ரோல் பண்ணனு
ம் ம்
சாப்பாடு அளவா ஒரு கப்பு சாப்டுனு காய்கறிங்க நறையா சேத்துக்குறதுனால எந்த தொந்தரவு இருக்கற்துல்ல
ம் ம்
ஆ உப்பு காரம் புளிப்பு ஒரு நாற்பது வயசுக் மேலே போனா அதெல்லா கொறச்சிக்கனு அதுக்கு முன்ன தேவனா ஒ டம்பு சத்துக்கள் திரும்பற்துக்கு செயற்துக்கு கொஞ்ச நல்லா அந்த உப்பு காரம் எல்லா தேவப் படுது
ம் ம்
க்கு மேல போச்சுன்னா அதெல்லா கொறச்சிக்கினு கொஞ்சொ இது பண்ணிக்கனு ஒடம்ப
அதுக்கு முன்னாடி இந்த சுகர் இரு க்கவுங்க என்ன பண்ணணுனா சாதத்தயே ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுந்தா சாப் புடனுன் வச்சுக்கனு ஒரு கப்பு தா சாதொ அப்டின்ற மாரி என்னா காலைல டிஃபனு தோசை இட்லி அப்டி அதுலயு அருசி சேருது
ஆமா
இருந்தாலு உள்தம் புருப்பு இருக்குறதுனால பரவால்ல அப்புறோ மதியோ சாப்பாடு சாதோ மட்டு சாப்ணு சாயிந்துரோம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி இல்லன்னா களி செஞ்சு சாப்பணு களி செஞ்சு சாப்புட்டா நல்லது இருந்தாலு அதலையு சுக் ங்கு ரேடா ஆகுதா ஏன்னா அதலையு அரிசி போட்டுதா நம்ப செய்யறோ
செய்றோ ஆமா
அப்ப இருக்கும் போது மூணு வேலையு அரிசி நம்மளுக்கு அந்த சாப்பாட்டுல வந்துருது
ஆமா அதனாலத்
ம் மூணு வேலையு வர்றதுனால காலைல டிஃபன்ல உளுதம் பருப்பு சேருது அது ஓரளவுக்கு சேந்து வர்றதுனால பிரச்சன இல் கொஞ்சோ கம்மியாகுது மதிய உணவுல மட் ட்ரு நம்பி எது சேத்துக்கறதில்ல
ஆமா
தியோனோவ் மட் மட்டு நம்ம சாப்பாடு சாதத்த மாத்தணு அப்டின்னா
ம்க்ம்
சீன் ஒன்னு இருக்கு சாமரிசி அது சாப்புல்லா அந்த மதியத்துல அது சாப்டா ஒ ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோல் வரு
சர் சர்
பரிசி இருக்கு அது ஒரு நாள் சாப்புல்லாம்
ம்
புழுவுல அரிசின் ஒன்னு இருக்கா அது வந்து ரெகுலராகவே சுகர் இருக்குறவங்க எடுத்துக்குனா ரொம்ப நல்லது மதிய உணவுல
ஆமா ஆமா
பச்சரிசிய சாப்படாம மதிய உணவுக்கு வெறு புழுவுல அரிசிலயே நம்ப சாதோ செஞ்சுஸ் தப் டா சுகர் இருக் இருக்குறவங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலாவே வரு
ம் சடுமா ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு அடுத்து பாக்கலா ஸ்டாபிக் வெச்சுர்ற வைக்கிற
அம்